ஆ கேக்குதுங்ளா
ஆ கேக்குது கேக்குது ம் கொஞ்ச வால்யூம் அதிகமா கேக்கு
ஆ என்ன பண்றீங்க எப்டி இருக்கீங்க
நா இப்பதா பட பாத்துட்டு இருந்தே
என்ன படோ
படோ அது உங்களுக்கு புடிக்காது எப்டியு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கவு வாய்ப்பில்ல
பேரு சொல்லுங்க எனக்கெல்லா தெரியாத படமே இல்ல
கே ஜி எஃப் ஒன் போட்ருந்தா
ஓ அந்த மெக்க படமா
ஆ உங்களுக் எல்லாமே மெக்கயாதா இருக்கு
ம் அ ஏனா நாலா கெத்
கே ஜி எஃப் ஒன் எல்லா ரொம்ப செம படொ அதெல்லா உங்களுக் புரியாது உடுங்க அவ்ளோ கூஸ்பம்சா இருக்கு
ஓ ஆஹா இன்னைக்கு என்ன சாப்பாடு வீட்ல
இன்னிக்கு பீஃப் பீஃப் கிரேவி அப்புறோ ரைஸ்
அவ்ளோதானா
ம்
ஓகே ஓகே இங்கே நாங்க வந்துட்டு வெள்ள சாப்பாடு வெச்சோ பருப்பு சாப்பாடு தயிர் சாப்பாடு முட்ட வறுத்து அதுக்கப்புறோ உருளக்கழங்கு பொரியல்
ம் ம் ஜாலியா இருக்கீங்க அப்புறோ உங்க அக்கால்லா எப்டி இருக்காங்க
ஓ எங்க அக்கா ரெண்டு பேரு கொறட்ட உட்டு தூங்கிட்டு இருக்காங்க
ம் அது பேச்சிலர்ஸ் ரூமே இல்ல அது உங்க
ஏயே நாங்க பேச்சுலர்ஸ் மாரி தா இருக்கோ
இல்ல பே அதுலந்து ஒன்னு வந்து பேச்சுலராவே இல்ல ஆனா அது அப்டி சொல்லிட்டு சுத்துது ம் இன்னொன்னு வந்து பேச்சுலராவே மாறல ம் ஆனா பேச்சுலர்னு சொல்லி சுத்துது
ஆ
அந்த மாரிதா எல்லா
அதெல்லாங் கெடையாது நா நாங்கலா பேச்சுலர் திருப்பி ரூம் போயிட்டு வரணு
ஆ சுத்தி கிட்டே இருக்க
ம் நாங்களா
நீங்க எதேட எதுக் போறீங்கன்னு தெரியவே மாட்டேக்கிது கண்டுபுடிக்கிறே ஹலோ ஹலோ
சோறு
சும்மா அங்க போயி ஒக்காந்து
கேக்குது சும்மா அங்க போய் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருப்போ ரிலாக்ஸ் பண்ணிட்
ஓகே ஓகே ஏ வீட்லயே கொஞ்சோ ரிலாக்ஸ் ஆகலாமே
வீட்ல ஒரு நாலு செவத்து குள்ள இருக்கும் போது ஒரு மாதிரி இருக்கு அங்க போனோன்னா ஒரு மாரி ரிலாக்ஸ்டா
க்கி போன அந்த நாலு செவுரு இருகாது
மாடி நல்லா இருக்காது இந்த வீட்ல மாடியே இல்ல அப்ப எங்கே போறது ம் நல்லா இருக்கு அங்க சிலு சிலு காத் ஒத்து வரு வெளியில வந்துட்டு பானிபூரி மசால் பூரி
சாப்ட போறீங்க
வேர் ஃப்ரூட்ஸ்சே ஒரு கப் அ ஆமா அதுக்கு நல்ல வேல நானூ திரு வந்துருச்சி
ஓகே ஓகே நேத்து நா லபான் ட்ரை பண்ணே
லபான் நானு பாத்தே இன்ஸ்டன்ல போட்டு ஜாலியா இருக்கே என்ன எப்டி இருந்துச்சி யார் காசு குடுத்தா
எயே ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு அவரு ஊர்ல இருந்து வருவாரு வந்தாருன்னா அது பண்ணணு இது பண்ணணு இங்க வந்துட்டு அப்டின்னு சொல்லி சொல்லுவாரு
ஆ
அப்போ நா வண்டி எடுத்துட்டு போய் அவர பிக் பண்ணி அவருக்கு தேவையானதெல்லா பண்ணி குடுத்தேன்னா அப்றோ அவர்கிட்ட ஏதாச்சி வாங்குட்றா வாங்கிகுட்றா மண்டைய கழிக்கிட்டு இருந்தா எதா வாங்கி தந்துருவாரு அதே மாரிதா நேத்து அவரோட ஒர்க் ஒன்னு முடிச்சதுக்கு அப்றோ வாங்கி கேட்டுட்டு இருந்தே அப்றோ வாங்கி தன்டாரு சலங்காட்டியா வாங்கினோ ஆனா அது ஹை குடுத்த ஹைப்புக்கு ஒர்த்தே இல்ல ஒரு பெரிய பாக்ஸ் வாங்கிட்டோ வாங்கி அப்ட ஒன்னுமே இல்ல ஃபர்ஸ்ட் லேயர்ல வந்து கிரீம் இருந்சி இந்த சாக்லேட் கிரீம் இந்சி அது கீழ வந்து குனாஃபாவோட அந்த சேமியா மாரி இருக்குல்ல அது இருந்து அதுக் கீழ இல் ஏதோ அ ஐஸ்கிரீமு இல்லாம கேக்கு இல்லாம அந்த மாரி ஒரு லேயர் இருந்துச்சி அதுல அதுக்கு கீழ வந்துட்டு ஆ அந்த மாரி இருந்தது அதுக்கு கீழே வந்துட்டு ஒரு எப்டி சொல்றது வேஃபர பொரிச்ச மாதிரி அந்த மாரி இருந்தது அது பாக்கறதுக்கு நல்லா இருக்கு எல்லா ஓகே சாப்டும் போது ஓகேவாதா இருக்கு ஆனா அவுங்க குடுத்த ஹைப்பு அப்பற நம்ம அந்த ஃபோன்ல பாக்கும் போது அது ஒரு டேஸ்ட்டு ஒரு மாரிக்கும் நம்ம இமஜினோ இல்ல எதோ பண்ணிருப்போ
ஆமா ஆஹ இத இது எப்ப தெரியுமா நா ஒரு டைம் பாத்தே ஞாபக இருக்கா எனக்கு புதுசா நா லவன்த்தல ஒரு ஸ்கூல் சேர போம் போது அட்மிஷன் போட போது ஒரு புள்ள எ பக்கத்தில உக்காந்துட்டுருச்சு கொஞ்சோ வெள்ளையா ஞாபக இருக்கா
இல்ல
அந்த பொண்ணு வந்துட்டு லவன்துல்ல அட்ட சீனு அதாவது ஸ்டார்டிங்ல வந்துட்டு எங்கூடவேத பேசிட்டு இருக் ப்பா அதுக்கு அப்பற போக போக அவ லவன்த்துல ஸ்கூல் டாப்பரு செம சீனு செரின் சொல்லி டொல்த்துல பாக்கும்போது அந்த பிள்ள என்னாச்சு அவ எப்டினா ஸ்கூல்ல இருக்கும் போது யாரயுமே படிக்கவுடமாட்டா அவ பாட்டுக்கு சுத்துவா அது பண்ணுவா இது பண்ணுவா ஆனா சூப்பரா படிப்பா யார்ட்டியு காட்டிக்க மாட்டா அந்த ஆட்ட ஆடுவா கிளாஸ்ல அந்த மாரி ஒரு கேஸ் ஆனா வீட்டுக்கு போய் உக்காது மாங்கு மாங்குன்னு படிக்கிறா ஆள்தா அவ லவன்துல அந்த புள்ள லவ்வு கிவ்ன்லா சுத்தாமா நார்மலா இருந்துச்சு கொஞ்சோ ஓவரா சீன் போட்டு சுத்திட்டு இருந்தா டொல்த்துல என்னாச்சு புள்ள ஒரு பையன புடுச்சிருச்சு அந்த பையனா செம பணக்ஸ் பார்ட்டி பாப்பா பாருங்க இந்த கரெக்டாக நாந்தா அந்த கடைசி பெஞ்சில்ல ஜன்னல் பக்கத்ல உட்கான்டுருப்பே அந்த பொ அந்த பையனோட கிளாஸ் பொண்ணுங்கள்லா ஒரு பேக் எடுத்துட்டு வருவாளுக இந்த ஃபரோல் அன்னைக்கி நானே மெறன்டுட்டே பேக் அந்த அந்த பசங்களா சேந்து ஒரு கட்டபை தூங்கிட்டு வந்து இந்த புள்ள கையில குடுக்குறாங்க பாத்தா அந்த புள்ளைக்கி டிர ஸ்சு ஒரு வளையல் கம்மலு செயின்னு ப்ராடெக்ஸ்சு செரும் மொத கூட அந்த பொண்ணு அந்த பைய வாங்கி குடுத்து விட்டுருக்கா அதுல பாத்தா இந்த நீ சாப்பிட்டில்ல அது அப்டியே அப்டியு அந்த டப்பா ஃபுல்லா இருக்கு பாத்தே நாலா மெரண் அவ்ளோ பெரிய கட்டப்பை கொண்டு வந்து அந்த பைய குடுக்குற எப்டி அந்த பைய ஸ்கூலுகுள்ள எடுத்துட்டு வந்தான்னு எனக்கு தெரியல அந்த அளவுக்கு அப் இப்போதா பாத்தா அந்த புள்ள அந்த கிளாஸ்க்கு ஃபுல்லா குடுத்து சாப்டுட்ருந்துச்சு அதையே அப்பதா பாத்தே வாய் ஊறிச்சு எனக்கு அந்த புள்ள புடிக்காது அப்ப நானுவுட்டுட்டே
ஓகே ஓகே நீங்க ரீசார்ஜ் பண்ணிட்டீங்ளா ஃபோனுக்கு
ரீச்சார்ஜா எதுக்கு
இல்ல பண்ணிட்டீங்களானு கேக்குறே
ஓ பண்ணிட்டேனே
சிக்னல்லா இருக்கா
சிக்னல் இங்கே கொஞ்சோ கம் அய்யய்ய அந்தளவுக்கெல்லா இல்ல கொஞ்சோ மொக்கையாக தா கெடைக்குது
ஆ அப்பப்ப பிரேக் ஆகுது வாய்ஸ்செல்லா
அப்டியா இப்ப கேக்குதா நல்லா ம் ஹ் எனக்கு நீங்க பேசுறதெல்லா பக்காவாக கேக்குது
ஆ எனக்கு சிக்னல் இருக்கு
ம் இங்க கொஞ்சோ சிக்னல் அப்டிதா இருக்கு ஆனா ஓகே அந்த அளவுக்கெல்லா மோசம் இல்ல
ம் நா ஹால்ல உக்காந்து பேசலான்னு பாத்தா ஆ மாமா வேற டிவி போட்ருக்காங்க அதோட சவுண்டா வேற இருக்கு அதனால நா வெளிய உட்கான்ருக்கே
ஓ இப்ப நல்லா கேக்குதா
ம் ஓகே தா
நா ஹாலுக்கு வண்ட்டே அதா கேட்டே
ஓகே ஓகே
ம்
அப்பறோ அக்கால்லா என்ன பண்றாங்க அக்கா எனக் கூப்பறன் சொல்லியிருந்தாங்க எனக் கால் பண்றன் சொல்லியிருந்தாங்க
இவ்ள நா கெஞ் இவள நா கெஞ்சிருந்தே கூப்புரி கூப்புட்ரீண்டுருந்த அப்போவல்லா எனக்கு மூடு இல்லடி அப்போவல்லா மூடு இல்லன்னு சொல்லிட்டு இப்ப பேமெண்ட் ரிசிவ்வானதுக்கப்பறோ டி கூப்புட்ரி கூப்புட்ரி கூப்புட்ரி கூப்
ம் ம்
கூப்புட்ரி உம் அதா ம்உ ம் சேர் சேர் இது நாளையிலேந்து அவங்க ரெண்டு பேரும் ஜிம் போறாங்க
ஓ அது வேற
ம் யூனிஸ் னிக்ஸ் ஜிம்மு
ஓ அவங்க வீட்டு பக்கத்துலயே இருக்கே அதுவா
இல்ல இல்ல இவங்க மேரியா கிட்ட போறாங்க
ஓகே ஓகே பீஸ்ஸெல்லா எவ்ளோ வரு
டூ தௌசண்ட்
ஓ ஓ மன்த்லியா
ம் மந்த்திலி ஆமா
அதுக்கு அவங்க ஆனுவல் பேக்காவே போட்லால்ல அது கொஞ்ச கம்மியாவு
நா கண்டிப்பா சொல்றே ஒரு வாரோ போவாங்க பெரியக்கா இருக்காங்கள அவங்க கண்டிப்பா ஒரு வாரோ போவாங்க மறாது வாரோ எனக்கெல்லா போக முடியாது நா வீட்டுல இருந்துக்கறேன் இருந்துக்குவாங்க ரெண்டாவது சின்னக்கா வேணா ஒரு மா சம் போலா உமன்ஸ் ஜிம் பாத்துருக்காங்க
அ ரோசோ அதிகோ ரோசோ அதிகோ ஒடம்புக் கொறைக்கினுமேங்கறகாக இல்ல எல்லா இப்டி சொல்றாங்களே இங்கறகாகவாச்சும் போயிருவாங்க
ஆமா
ம் எனக்கு வாய்ஸ்
தியக்கா அனுப்பமாட்டா இப்ப நா கேக்குதா ம் பெரியக்கா வந்துட்டு அப்டியெல்லா கெடையாது சோ அதனால கண்டிப்பா ஒரு வாரோ போவ மறாது வாரம் வீட்ல இருந்துருவா அது எனக்கு கன்பார்மா தெரியு
ம் இல்லனாலு போவாங்க போயிட்டு வரும்போது மட்டு கொஞ்ச க்ருல்லு அது இதுன்னு சாப்பிடுவாங்க போல வேற ஒன்னு பண்ண மாட்டாங்க
விட்டா கிரில்லு கட பானிபூரி கட ஜூஸ் கட
ம்
பக்கத்துல அல்ரீம் மந்தி
ஓ சூப்பர் சூப்பர் ம் எனக்கு வயிறு வேற வலிக்கிது
இன்னிக்கே நாங்க பானிபுரி சாப்பட போனோ பானிபுரி சாப்பட போம்போதே சின்னக்கா சமரோசோ இல்ல நா இன்னிலேருந்து டயட்ல இருக்கன்னு சொல்லிட்டு பானிபூரி ஒரு ஒண்ணு கூடி வாங்கல பெரியக்கா ரெண்டு பிளேடீடு அமுக்கியாச்சு
ஓ ஓகே ஓகே
நாங்கல்லா இப்பதா அப்றம் அம்மா என்னா பண்ணுது
அம்மா தூங்கிட்டாங்க
ஓ
த்ருக்காங்க ம் கொசு வேற இங்க ஓவராருக்கு வெளிய
ம் ம் செரி செரி ஆ
ம் அபரோ எ ஃப்ரெண்டு ஒருத்தி ஃப்ரீயா தா இருக்கா
ஆ
அவகிட்ட பேசி வச்சிருக்கே என்னோட ஒர்க்குக்கு
ஓ எனக்கு அவங்களோட நம்பர் தரிங்களா
இல்ல இல்ல அதெல்லா தர முடியது
ஏ ப்ளீஸ்ங்க குடுங்கங்க நம்பர் குடுங்க பிளீஸ்
பாப்போ
ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்
ம் ம் பாப்போ பாப்போ
பாப்போ பா்போல் ஆ எப்ப எப்போல்லா அவங்க ஃப்ரீயா இருப்பாங்க
தெரில நா கேட்டு சொல்ற
ம் செரி து எனக்கு ஒன்னு பிரச்சனை இல்லை எனக்கு லாஸ்டு நாள் பேசி தந்தாலே போது
ஓகே ஓகே ம்
ம் அதேதா ஏ
இல்ல சொல்ற நா ரொம்ப நாளா ஒரு இது ஃபாலோ பண்றே எப்னா நா ரொம்ப நாள ஒரு விஷய வந்து எங்க வீட்லல்லா சொல்லிட்ருந்தே படிக்கிறவங்களுக்கு அறிவு இருக்கு இருக்குன் சொல்றவங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கு எங்க வீட்ல நம்ப மாட்றாங்க படிக்கிறவங்களுக்கு அறிவு இருக்கும்ல அப்டினுதா சொல்லுவாங்க ஆனா படிக்கிறவங்களுக்கு அப்பற புத்திசாலிக்கு டிஃபரென்ஸ் இருக்கு
கென் கால் வருது உங்களுக்கு அப்பற கூப்பிற
ஓ செகண்ட் கால் வருதுங்களா செரி ஓகே ஹலோ